ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க மாலை வணக்
மாலை வணக் கம் எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்ன சாப்ட்டீங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ்
டி மட்டு தாங்க குடிச்சோம்
அப்படிங்களா பிஸ்
ம் ஐயோ இருக்குதுங்க நறையவே இப்போ கொஞ்ச நாளா அது சாப்பறது இல்ல ஏன்னா சாப்ட்டா நெஞ்சு கரச்சல் அதிகம்
ஓ ஆமா ஆமா இப்ப அந்த தேர்ட்டி பிளஸ் வந்துட்டாவே பிரச்சனை இருக்குங்க கரெக்டா ஜீர்ணம் ஆக மாட்டேக்கு அ எந்த சாப்பாடுமே
ஆமா மின்னெல்லாம் டெய்லியுமே காலைல டிஃபனுக்கு பதிலு ஒரு டீ அந்த பிஸ்கெட் கண்டிப்பா சாப்படுற பழக்கம் இருக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் சாப்ட்ருவேன் திருப்பியும் ஈவினிங்லயும் அதே மாதிரி ஒரு பிஸ் பிஸ்கட் ஒரு பாக்கெட் சாப்ட்ருவே அதனாலயே பசி அதிகமா எடு எடுக்கறதுல
ம் ம் ம் கரைட்டு தான் கரைட்டு தான் ஆ ஆ ஆ ஆ
கொஞ்சம் அவாய்ட் பண்ட்டங்க அது பிஸ்கெட் சாப்பிடுறதே ரொம்ப ரேர் எதாவது பசி வேற எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல
ஆ சூப்பர் சூப்பர் ஆனா பிஸ்கெட் செட் ஆகாது ஒரு சிலர் ஆனா என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் காலையிலயே ஒரு டீ கொடுத்து பிஸ்கட் ஊட்டிடுறாங்க குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி அத செய்யவே கூடாது ரொம்ப தப்பு பசங்களுக்கு வந்து வந்து ஆமா பொறந்த குழந்தைங்களுக்கே கெட்ட கேடு பிஸ்கெட்டே காலையில குடுத்துறாங்க
ஆமாங்க நீங்க தனியா ரூம்ல வந்து பேசுறீங்களா
ஆமாங்க தனியாதான் இருக்குங்க கேக்குதுங்களா ஆ
பசங்களுக்கும் நான் அதே மாதிரிதான் பழக்கிட்ட பழகிட்டு அவங்களும் காலைய்ல டிஃபனே இப்ப சுத்தமா விட்டுட்டாங்க அதனால நான் இப் இப்போ பிஸ்கெட்ட மட்டு ஸ்டாப் பண்ணிடலானுக் இருக்கே
அப்பிடிங்களா ஆமா ஆமா பிஸ்கட் ஸ்டாப் பண்ணுங்க அது வந்து இந்த குடல் வந்து எது ஒட்டிடுதா அது ஒட்டிட்டுனால அந்த மோஷன் போற அதெல்லா பிரச்சனை வருது கம்பல்சரி வந்து கொழந்தைங்களுக்கு குடுக்க வேணான்னு சொல்றாங்க
அது நலாதாங்க ஏன்னா பசி எடுக்க மாட்டிந்து அத சாப்
உம் உம் உம் உம் அதனால க அது ஆமா கொஞ்சு லா தவிர்க்கறது ரொம்ப நல்லத்தா நல்ல விஷியம் தா
நீங்க என்னங்க எடுத்துங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா
நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது எடுத்துக்கிட்டப்பா என்னது கொண்ட கடலஃ
ஓ ரொம்ப நல்லதா
ஆ அது ஈவினிங் வந்து அது மட்டுதா சாப்பிடுவே நானு அதே சம்டைம்ஸ்ல வந்து ஒரு ஒருமாரி நெஞ்சு கறிக்க மாரி ஒரு ஃபீல் வரு பட் அந்த டைம்ல வந்து அதிக எடுத்துக்க மாட்டே கொஞ்சு நேரோ தா எப்பவுமே இல்ல வர மாட்டே ஆ ஒ வீக்லி கம்பல்சரி த்ரீ டேஸ் எடுத்துடுவே கம்பல்சரி எடுத்தே ஆயிடுவே ஆமா பச்சே பட்டாணி அப்படின்ல்ல க கருப்பு கொண்ட கடல அப்படிஇல்லன வெள்ள கொண்ட கடல அபிடில்னா எல்லாமே மிக்ஸ் பண்ண மாரி இது பண்ணுவே எல்லா வேர்க்கடல எல்லாமே கலந்த மாரி ஒரு நாள் பண்ணுவே எனக்கு அது ரொம்ப புடிக்கு ஆ மாது ரொம்ப புடிக்கு எனக்கு நல்லாவே இருக்கு அது நெஜோ நீங்க அது கூட கேரட் கொஞ்ச துருவி போட்டுட்டு ஆ தாளிச்சு சாப்புடுங்க பாருங்க இன்னு டேஸ்ட்டா இருக்கு நெறையா ஆயில் போடக்கூடாது கொஞ்சமா ஆயில் போட்டு உங்களுக்கு வேணுனா கொஞ்சு காரம்மா கொத்தமல்லி அதெல்லா போட்டு ந நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அத க இதுலெல்லாமு கோன் மாரி பேப்பர்ல பண்ணி போட்டுட்டு உட்காந்து ஜாலியா உக்காந்து சாப்பலாம் அந்த மாரிலாம் நான் சாப்டுவேன்
எனக்கு அது புடிக்க மாட்டந்துங்க எனக்கு அந்த கொண்ட கடலை மூக்கல்ல அதெல்லாம் அதுக்கு பதில் எனக்கு வேர்கடல மட்டுதாங்க புடிக்கும் அது புடிக்காமலே சின்ன வயசுலருந்து அந்த அளவுக்கு எனக்கு அதிகமா நான் அந்த பொட்ட வகையெல்லாம் சாப்பட்றதில்ல
ஓகே ஓகே ஓகே இல்ல ஒரு சிலருக்கு வந்து அதை கொஞ்சம் செட் ஆகாது உடம்புக்கு
ஆஹ் ஜீரணம் ஆகறதலலைன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் சப் சப்பாத்தி செட் ஆகும்ன்னு சொல்லுவாங்க எனக்கு சப்பாத்திய அந்த கோதும் மாவு சப்
எனக்கும் செட் ஆகாதுங்க சப்பாத்தி எனக்கு செட் ஆகாது நைட்ல எங்க அப்பால்லாம் வந்து சப்பாத்தி நாலு சப்பாத்தி நல்லாவே சாப்டுவாரு அவருக்கு எதுவுமே ஆவாது நல்லா தான் இருப்பாங்க நான் ரெண்டு தான் சாப்டுவேன் அப்டி க்கு ரொம்ப எரியும் நெஞ்சே எரியும் ஜீர்ணம் ஆகாது ஏப்பம் வர்றதுக்கு கஷ்டப்படுவோ எல்லாம் பா ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு கூட சப்பாத்தி ஆகாது பூரி ஓரளவு செட் ஆய்டும் ச் பூரினா கூட காலேல சாப்ட்டோனா கொஞ்சம் செட் ஆய்டும் அதே நைட்ல எடுத்தோனா அது செட் ஆக்காது ம் ஒரு சில ஃபுட்டெல்லாம் செட்டே ஆவாதுப்பா எனக்கு
எனக்கும் இதே மாரிதாங்க பூரியெல்லாம் சாப்ட்றுக்கே எதும் தெரியிரதில்ல ஆனா சப்
சப்பாத்தி செட்டா ஆமாங்க ஆமா இந்த ப்யோர் கோதுமைல ஆஹ் ஒரு சிலர்ந்தான் அந்த உம்மி எடுக்க மாட்டாங்க அப்டியே போட்ருவாங்க அதுனால தான் அந்த ரீசன் சொல்றாங்க எ உமியிலா எடுத்துட்டு கிளியரா பண்ணிட்டு தண்ணில ஊற போட்டுட்டு ஃபஸ்ட் ஊர போட்ரனுமா கோதுமைய அதுக்கப்புறம் வெயில்ல நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந் தா ஒரு ரெண்டு மூணு நாள் காயணுமா நல்லா ட்ரையா காஞ்சுது பிறகு பவுடர் பண் னா அந்த உம்மி வெந்துருந்தா வெளிய அஹ் பவுட்ரு நம் நல்லா கிடைக்குதா அந்த செய்யும்போது ஹெல்தியும் இருக்குதுன்றாங்க எங்க அத்த வீட்டுலலாம் அப்படிதா செஞ்சு கொடுப்ப ப்பாங்க அது நல்லா இருக்கும்ப்பா அது எதுவும் வயிறுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது
இல்லைங்க அந்த உண்மையதான் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்த்ன்னு சொல்றாங்க இப்போ நம்ம கழிச்சு விடுறோம் பாத்தீங் இல்ல உ மீனு அதுதா நம்ம உள்ள இருக்கற அதாவது நம்ம சாப்பிடுற வாழ பழத்தை விட வாழப்பழ தோல் ஸ்ட்ரன்த் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல்ல
ஆமா
இதா நம்ம உள்ள சாப்பிடற அந்த அரிசிய விட மேலக்கு இருக்கிற உமியிலதா அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்க கோதுமைையிலயும் அதே மாதிரிதா ஆ அந்த உமி இத வச்சுதா
கொண்டு வருதுன்னு சொல்றாங்களே உமி வந்து கரெக்டா எப்படி சொல்றது இந்த ஜீர்ண சக்தி சொல்றோம்ல்ல நம்ம ஜீர்ணம் ஆக மாட்டே இருது இந்த ப்ராப்ளம் இது அந்த மாதிரி கொண்டு வருதுன்றாங்கள இன்னொன்னு ஒண்ணு சப்பாத்திய மடக்கி செய் போ உ அந்த உண்மை அதிகமா இருந்துச்சுன்னா தேக்க வராத இப்ப தேசச்சு நம்ம உருட்டி செய்யறோம் இல்லைங்களா உ ஊட்டும் போது தே போதல் புண்டுடுமா இந்த புண்டு புண்டு வந்துமாந்த ஜாயின் ஆவது அந்த ஊபி வராது அஹ் கரெக்டா தேய்க்கவும் வராதா அது அப்படியே கட் ஆயிடுமா அந்த இது பக்கி அது இல்ன்னாதா உம் ஆஹ் அந்த மாதிரி இருந்தாதா நல்லா இருக்கும் சொல்றாங்க என்னமோ போங்க
ஏன்ன இப்ப ஒரு பிஸ்கட் பேக்கெட் வந்திருக்கு அதாவது கோதுமை பிஸ்கெட்ன்னு சொல்லி அது பேரு என்னது குட் குட்டேலியே
ஆ ஆமா சுகர் டபட்டிக் தா ஆமா ஆமா வந்திருக்கு வந்துரு சுகர் ஃபரீல ஒண்ணு வந்திரு ஆமா ஆ ஆமா ஆமா அ சாப்பிட்டு இருக்கே சாப்பிட்டுருக்கே உமி மாரிதா இருக்கு ஆமா ஆமா கரெக்ட்டு
ஒடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தோ
ஸ்ட்ரென்து தா சொல்றாங்க பட் இது ஒரு சிலர் ஒரு தர இப்பிடி சொல்றாங்க ஒரு சிலர் இப்பிடி சொல்றாங்க
ஆமா எது உண்மேன்னு தெரியல ஆனா நான் அது நானு கேள்விப்பட்டுத நா சொல்றே நா ஆமா அப்படிதான்னு சொல்லல எது நா கேள்வி பட்டுதா சொல்றே
உம் உம் உம் உம் சரிங்க சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என் வே ஆ இப்ப மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ஒடனே டக்குன் பஜ்ஜுப் போடு மான்றாங்க எல்லா மா பஜ்ஜி போடுமா சூடா செய்யுமா எதுனா ஒண்ணு போடுமா போண்டா போடு மான்றாங்க உங்க வீட்டில எப்படிங்க
நா கொஞ்சோ சோம்பறின்ற அதனால எ வீட் இல்ல என்ன இது கேக்குறது இல்லைங்க இப்பதா சாய்ந்தரமா எனக்கு வேணுனு சொல்லிட்டு பப்ஸ் வாங்கின வந்து சாப்டாங்க பசங்க ரெண்டு பேரு
முடிஞ்ச வரே ஹெல்தி இல்ல இல்ல ரோட் ஷாப்லலா ரொம்ப நல்லாருக்கு சிலர்ல்லா நல்லாவே செய்வாங்க டேஸ்ட்டு நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த ஆயில் வந்து ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க அதே மறுபடியு மறுபடியு பண்ணுவாங்க பாருங்க அந்த மாரி பண்ணா வந் அத நம்மளுக்கு ஒடம்பு செட் ஆகாது பெட்டர் வந்து நம் வீட்டுல செஞ்சு சாப் வருது உ உம் உம் உம்
கரைட்டுதா எனக்கு செய்யணு அத வீட்லலா செஞ்சு ஆசை ரா நா தா சொன்னேனே கொஞ்சு சோம்பேறின் தனும் என்ன வேல செய்ய முடியறதுல அத கொஞ்சோ மாத்தணுங்க எனக்கு மாத்தி ஓரளவு செய்ய ஆரம்பிச்சுடுவேன்
ஆமா கொஞ்சோ இது பண்ணது ஆயில் வந்து நார்மலா ஆயில் நம்ம வீட்லயே இருக்கு நம்ம வீட்லயே செய்யறது வந்துட் சுத்தமாவும் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செய்யறதுக்கு மாட்டும் நம்ம செய்ய மாட்டோம் இல்லலைங்களா இப்ப வாக்கத்துல ஒரு முறை தான் செய்வோம் அதனால கொஞ்சம் ஹெல்த்யா ஸ் சாப்ட்ட மாரி இருக்கும் நம்மளுக்கு எதவும் ஸ்டொமக் அப்செட் ஆகாது இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது
நீங்க பழம் அது இதெல்லாம் அந்தந்த சீசன்ல எல்லா பழமும் சாப்ட்டுருவீங்களா
எல்லாமே சாப்டம்ப்பா மாம்பழம் பப்பாளி சீத்தாப்பழம் கோல்டே ஆ நைட்டு கொயாப்ப கோல்டே ஆயிட்டனா கூட அதுவும் சாப்டுவோம் வாடெர்மிலன் என் என்னென்ன சீசன்ல என்ன பழம் கிடைக்குது எல்லாமே சாப்பிட்ரூவோம்ப இதுதான் நாங்க ஒதுக்கவே மாட்டோம் பாவக்கா கடச்சா கூட பாவாக்கா சாப்ட்ரூவோம் எனக்கு விச நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜ் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் க்கு வந்து நான் அவ்ளவு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன் பட் வந்து வெஜ் விஜேட்ரியன்ல வந்து எந்த காய் எப்படி செஞ்சு குடுத்தாலும் சாப்ட்ரூவேன் முருங்கைக்கீரை கோவக்காய் கோவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா வரத்து குத்துட்டே சாப்ட்ருவேன் கோவக்காய் அவ வெண்ட ஆ அவரைக்கா அவரைக்க எல்லாம் பாருங்க கலக்காகொட்டை இடிச்சு போடுங்க அவ்ளோ டேஸ்ட் டேஸ்ட் ஆ இருக்கும் நெஜமாவே
இல்லைங்க செஞ்சிருக்கேன் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவரக்கா குழம்பு செய்வாங்க இல்லையா கல்ல கொட்டை அரைச்சு போட்டு அதை செஞ்சிருக்கேங்க நானும்
அவரைக்கா கொத்தவரங்கா கொத்தவரங்கால வந்து கொ ங்க கலக்கா கொட்டை போட்டு பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும் கொத்த வரங்கால முட்டை போட்டு பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும்
விட்டது இல்லைங்க சாப்பிடடுறதும் இல்லைங்க
அப்படிங்களா அது ரொம்ப டேஸ்ட்ங்க ஈரம் கொடுக்கறதா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கொத்தகாரங்க சிறு சிறுச்சா கட் பண்ணி விட்ருங்க சுடுதண்ணில போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணுங்க சுடுதண்ணில்லா அஃப் பாயில் பண்ணிட்டு இறுத்துட்டு நீங்க தைன் பாருங்க உங்ளுக்கு கோல்டு வந்து டெரெக்டா வராது ஆல்ரெடி நம்ப அந்த சுடுதண்ணியில போட்டு எடுத்துதுனால நமக்கு கோல்டு வராது
அப்டிங்களா
கொத்தவரங்கால்லா நல்ல டேஸ்ட் தா ந ஸ்ரென்த் தா கோல்டே ஆன கூட அதோட நேச்சர் வந்து கோல்டாக்குறதுதா கோல்டே ஆக்குனா கூட அதுல வந்து நல்லதுதா கெடைக்கு அதனால நம்பளுக் வந்து கெடுதல்லா கெடையாது ஓகே தா செய்லா சாப்புட்லா நெறைய பேர் அப்டி சொல்றாங்க அப்பா இது கோல்டு சாப்புட்றதுலா நா சாப்டகூடாதுப்பா இது இது இன்னு நம்ப சாப்டகூடாது நம்ளுக்குலா இதுலா ஆவவே ஆவாது என்ன நம்ம வந்து அப்டி நெனச்சி நெனச்சி நெறைய ஒதுக்குறோ வெ வெஜிடபிள்ஸ் எல்லா அப்டி செய்யவே கூடாது எ எந்த வெஜிடபிள் பூஸ்ணிக்கா வெள்ள பூஸ்ணிக்கா கூட சாம்பார்ல போட்டு சாப்புட்றாங்க
செரிங்க செரிங்க ரொம்ப நல்லதுங்க என்னோட போன எடுத்து பேசனதுக்கு
அ நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நல்ல இன்பர்மேஷன் கொடுத்தீங்க உம் நன்றிங்க உம்